ஹலோ ம் ஆ கேக்கு ஒன்னு இல்ல கிளிங் கூட வெளாண்
என்ன பண்றீங்க
கிளி கூட வெளாண்டுருகே
களீ ருக்கா உங் வீட்ல பேசுமா நம்ம பேசுற்தே பேஸ் மா
பேசுறத புர்ஞ்சிக்கு நம்ம என்ன சொல்றோ புருஞ்சு வளர்துல ஆமா அது வந்து பைனாப்பிள் கிளி ரெண்டு ஒரு சோடி ஒர் செட்டு ஆல் தனிய ஒரு ரூம்ல உட்ருவே அத உட்டு தியாலியா கேடக்கு தீனிப் போடுவே தண்ணி வேப்பே
வீட்டுட்டு எங்கியுமேப் போ முடியாது எங்னா போவ் போ முடிதா செல்ல ப்ராணிங்ளலா விட்டுட்டு எங்னா போ முடித் தா ம் ம் ம்
பட் ஒரு நாள் போயிட்டு அவ்ங் ஊர்க் போயிட்டு வந் சொன்னேல
அது வரிக்கூ அது வரிக்கு அது இருக்குமா இர்ந்துக்குமா வீட்ல
ஆனா அது அது கூண்டுக்குள்யே இர்ந்துக்கு நம்ப தண்ணி ஒரு ரெண்டு பாட்டல்ல இந்த ரெண்டு கிண்ணத்ல வெச்சிருவே அப்பறோ தீனி நெறய வச்சா போது ஆட்டுக்கு தானு சாப்ட தானு தண்ணி குச்சிக்கூ நைட்டு ஃபுல்லா ஆ எனக்கு ரொம்ப புடிக்கு ஃபர்ஸ்ட்டு கோலி வளத் தா கோழி ரெண்டு கோழி வள்த் தா
ஆனா அவுங்ளுக்கு எத்னா ஒன்னு ஆன் ஆ நமக் கஷ்டமாருக்குல
ம் அது ரொம்வே கஷ்டப்பட்டே ஏனா ஒரு கோழி வந்து ஒரு
கஷ்டமாருக்கு நம்ம நல்லா வளத்து அதுக நம்மோலல்லா புருஞ்சுக்குங்க அந்த டைம்ல எனா ஆச்சுன்னா நம்க்கு ரொம்ப கஷ்டமாருக்கு தாங்க முடியாது
இது எப்டி கேட்டிங்கன்னா எங் வீட் பின்சைட்டு வந்து தோட்டோருக்கூ ஃபுல்லாவே மாங்கா மரோ அத்திப்பழப் பலோ அப்ப இந்த கீர அதப் பச்ச மொளகா பப்பா முருங்க்கீர இதல்லா ஃபுல்லா தோட்டோ பின்னாட்ருக்கு
இப்ப வரயுமேருக்கா உம்
வீட்டு பின்னாடிர்க்கு அது இல்லாம அந்த சைட் பின்னாடி சைட் ரோடு சைட் தாண்டி பாத்தா ஃபுல்லா இதுதா குட்ட சேருமாருக்கு லாஸ்ட்ல ரோடுக்கு தாண்டி அங்கிருந்த பாம்புலா வரோ வீட்டுக் காப்போ போறோ
பயம்னா பயமா இருக்காது பசங்ள வச் சுக்கிட்டு
பசங்க வெச்சு பயந்தா அத நாம நம்ப எனக்னென்தா நா யூஸ் பண்ணுவே படிப்பே ஒராட்டி எரிச்சு போட்ருக்கே அட்ச்சு எ எரிச்சிட்டே மண்ணெண ஊத்தி
அது பாவமில்லையா பல் அப்டி பண்லாமா
அது எப்டின்னு கேட்டீங்கனா மப்த்த ஜீவன கூட எறக்கி போட்றவே அது இஸ்த்துக்கு இறக்கி உடமாட்டே எங்னா ஆமா பாம்புக்கு என்னதா ப பா சொல்வோங்க பழமொழி சொல்வாங் என்னதா நி பாம்புக்கு பால் வாத்தாலு
அது புத்திய காமிச்சிரோ ம்
அதுனாலதா ஆ வேற ஒன்னுல்ல நம்ம கோழி வளத்தே ரெண்டு கோழி ஒரு கோழி வந்து பூன லைட்டா கடிச்சுச்சு
அந்த பாம்பதான சைனால சாப்புட்றான்னுங்க
ம்
அதெப்டி சாப்பட்றாங்க கரும்மோ பாம்புல்லா போய் சாப்புட்றாங்க பா அது எப்டிதா மனசு
அத அதெல்லா திண்டுப் புட்டுதா கொரோனா வந்துச்சு சுங்க
என்னென்னவோ திண்ணுட் டு சாப்டே நோய உண்டு பண்ணிட்டு போய்றானுங்க
நோய் வந்துர்க் கொர்னா அது இதுன்னு வந்துட்டு போயிட்டு நம்ப ராவடிக்றாங்க பைத்தியக்காரங்க ஏவோ பண்ற தப்புக்கு நம்ப மாட்டின்னு முழிக்கற்தாருக்கு
நா நாட்ல நெறைய நோய்தா வர்து
பின்னதா வராம இருக்குது
என்னெக்கி மத்தவனுங்க வந்து இங்க கால வச்சானுங்களோ அன்னிக்கு போயிஸ்சி
எல்லா போய்ச்சு அவ்ளோதா அத தா உண்மதா அதே இப்ப ராஜஸ்தானு இருக்கா பாருங்க அவ ரொம்ப மோசோ தமிழ்நாட்டுல பாதி இடத்த அவங்க வந்து உள்ள நொலஞ்சுட்டாங்க சேட்டனுங்க சே சேட்டன்னு சொல்ற
வேற எப்டி ஒங்க பசங்கல்லா என்ன பண்றாங்க எங்க ஏதாவது விளையாட்டு துறையிலல்லா இருக்காங்ளா
அத கால்ல சொன்னனே
கால்ல சொன்னீங்க எனக்கு மறந்துர்ச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆ நம்ம இதே பத்தி பேசலல்ல
உம் ம் ஓக்கே ஓக்கே ஓக்கே உம் சண்டே கடதா ஒண்ணு பண்ண முடியாது அத சாப் பொறது வரைக்கு ஃபுல்லா வியாபார தோசன்ன உகாந்துட்டே கடக்கணு போர் அடிக்கு
பாம்புன்றீங்கள அது வராம இருக்றதுக்கு எதும் எது ரெடி பன்ன முடியாதா சு
இந்த கல்லு இந்த கல்லு கூப்பிடுவாங்க ஆஹ் அதெல்லா செட்டாவாது செவுரு லா சுத்தி இருக்கே இந்த எலி ஓட்ட போடுது அடில அ எலிய ஓட்டு போ போட்டு என்ன பண்றது அதுல இதுல இருந்து இவரு வந்து ஈஸியா வந்துட்டாரு எலி பாரு ஓட்
இது நெறைய இருக்கோ வேற எதனா எடையில எதனா மரோ எதனாருக்கா காடு மாதிரி பக்கத்துல
அதா மெயின் ரோடு தாண்டி ஃபுல்லா ஒரு சென்டர் மெயின் ரோடு இருக்கு ஆஹ் அதுதா அதா அதா அப்டித்தா இருக்கு ஆமா குட்ட சேரு ஆஹ் அது தாண்டி பத்து இன்னொரு பா அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி பாத்தீங்கன்னா அந்ததா மேன் ரோடு
வீட்ல பயமாவே இருக் க்குமே எப்ப எது எப்ப வரு ஏதா வரு பய
ஆஹ் ஆ ஆ இல்லல்ல அதெல்லா பழகிச்சு அதெல்லா பயல்ல ஆஹ் அது சின்ன பொண்ணு சொல்லவ தேவல
பாம்புட தைரியமா இருக்காங்களா பழகிட்டாங்க போலருக்கு பாத்து பாத்து
இப்ப எத்தன அடிக்கு போவா அது போகு
ஒண்ணும் பண்ணாதில்ல இது நம்பள பண்ணாதில்ல திருப்பீ
எப்டி கேட்ட நம்ப எடோ ஒண்ணு பண்ணா மட்டுந்தா பண்ணு அது பண்ணா மாதி எதுவு பண்ணாது அ மொண்டு வரோ அப்டி போ அப்டே போங்க
அப்டிதா அது பாட்ட விட்டுர்னோ
தே இப்ப நா கோழி வளத்தேன்னு சொன்ன தெரியுங்ளா ரெண்டு கோழி ஒரு கோழிய பூன கடிச்சிச்சு வே தச் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுப் போய் பாத்தே எல்லா செஞ்சே அப்பன மூன் நாள் நால் நாள்ல அது எறந்து போயிரோ
ஃபுல்லா பறவைகள் மட்டுந்தானா அந்த ஆடுலா இது பண்ண மாட்டீங்க ஒன்லி கோழி பறவ
அக்ஆ அதெல்லானா கெடையாது திலிவாளிக்கு இதே எங்ளுக்கு புடிக்காது
கிளி நல்லாருக்கோல எங்க வீட்ல எங்க அம்மா வீட்ல வர்ஸ்ட் ஒரு ரெண்டு கிளி வளத்தாங்க அப்புறோ செட்டாகல ஆ குடுத்துட்டாங்க
அதுதா அதுதா இப்ப அந்த ஒன்னுதா இன்னோனு பெர்சா வள்துச்சு ஒரு கோழி நல்லா பெருசாயி நல்லா பேச்சுலா கேக்குது இங் வானா வானா போனா போவாது பேச்சு கேட்டு நடக்கோ
நம்பள நம்ப சொல்ரத புரிஞ்சிக்கிதுங்கோ பாருங்க
வ அதா அதுக்கு இது புத்திசாலித்தனோ அது ஒர்நாள் இந் பாத்ரூம் கிட்டியே பம்பு வந்துச்சு
நம்பல புருஞ்சுக்கிதுன்னா அப்ப நம்ப கு அவங்ளு நம்ப அண்டர்ஸ்டாண்ட் நம்ளு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடு அதுங்கள விட்டு பிரிய நம்ம கஷ்டமா இருக்கும் அவுங்களுக்குமே ஒரு பாண்டாயிடு நம்ம சொல்றோ சும்மா அது சும்மா ஒரு உயிரினங்தான நம்மள விடாதுங்க பல மடங்கு பாச உள்ளதுங்
மவுலிக்கூட என் பொண்ணு அப்டி வெளாடு
ம் அது உங்களுக்கு நம்ம ஒன்னு சொன்னாலே புரியு ஆனா ம்
போவோ வெளிலலா நிக்கோ எல்லா வேலையு செய்யு அந்த கோழி
அது எதனா ஒன்னா தாங்க முடியு எப்டி இருக்கு அந்த அந்த அந்த மூமண்ட்டு உங்கள்க்கு எப்டி இருந்துச்சி கஷ்டமாருக்கோல்
அது கஷ்டோல்லா இருக்காது அது வளத் து என்னக்கு கஷ்டருக்காது
ம் விளையாட்டு அங்க அதிகோ பசங்க கூட் பசங்க வெளையாடிட்
பசங்க வெளையாடுவாங்க பைய பயப்படுவா பைய போமாட்டா பைய ரொம்ப பயப்படுவா பொண்ணு தைரியமாருக்கு அதுகிட்ட அதுதா தைரியோ
யாரு பாண்டிங்காருக்கமோ அவங்கள்கு தா கஷ்டமாருக்கு அதிக பாண்டிங்காருக்கு பாருங்க
ஒர் வாட்டி ஒர் வாட்டி அத பாசமா‌ துக்கி அமா அப்டி போவோ தா ஆவு ஸ்மெல் அதிகமா வரு அந்த ஸ்மெல்லுக்கே அந்த ஸ்நேக் வரு ச்ச ஒருவாட்டி ஆ அதுயே கோழி கண்டிப்பா வரோ அதனால நா இங்க ப படியில வெச் நா பாத்ரூம் போனப்பப் படில பெரிய ஸ்னேக் பாம்புக்கு வந்து பாம்பு வந்து பாத்ரூம்முள்ள இருந்துச்சு கால்ல எ வீட்ல குளிக் போனாங்க பாம்பு இருந்துச்சு மத்யானோ மயிங்கிட்டாங்க பாவோ அப்பறமா செரி கோழி வித்தாச்சு
ஓகே ஓ அத்தால நெறைய பாம்பு உள்ள வருதுன்னு சொல்ட்டு பயத்துல வி
அந்த டூ ஃபிப்டிய வித்தாச்சு நாப்போவுறாயிக்கு வாங்னே டூ ஃபிப்டிக்கு வித்தாச்சு
த பருவால இந்தாலு அந்த அந்த எடைவெளில நம்ம அது கிட்ட கொஞ்சோ இதுவாயிட்டோ
வீடியோல்லா எத்து வச்சிருக்கேன்னாரு வீடியோல்லா எத்து வச்சிருக்க அப்பப்ப நாபகொ வந்தா இந்த கோழி பாப்ப அது சின்ன பிள்ளைக ரண்டு சண்ட போடுங்க.
இருக்குதா எவ்ளோ நாள் ஆகுது வ வருஷ கணக்கா சவித்துட்டு இத
ஒரு ஆறு மாசோ இருந்து நம்ம இங்க இருக்கமாட்ட
திருப்பி அதுக்கப்பறொ க கோழி வாங்குற ஐடியாவே இல்ல உங்களுக்கு
ஆ இல்ல இல்ல நா ஐடியா இல்லதா கோழி வாங்க
போது அப்படின்ற இதுவாயிச்சு.
ம் ம்
நீங்க வளர்த்துருப்பீங்க என்ன பண்றது வளத்துருப்பீங்க அந்த கோழியால பாம்பு வருதுன்றதுனால
அது பூன பூன இங்கதா இருக்கு பூன வருவீங்க
பூன இருக்கு பூன அது பண்ற சேட்ட ஜாஸ்தியா இருக்கு பூனல்லா பூன குட்டிங்கதா சேஸ்ட ஜாஸ்தியா பண்ணு விளையாடுங்கல்ல விளயாடின்றுருக்குங்க ஒன்னா ரண்டு வச்சிருக்கீங்களா?
பூன ரண்டு
பூன ரண்டு கிளி ரண்டு அதுங்கள பாத்துக்குறதுக்கே நமக் கரெக்டா இருக்கு நேரொ
இல்ல பூன இப்ப நாம்ம அதிகமா வளக்குற கெடயாது எதாவொ சவுண்ட் வரு வந்துச்சுன்னா எதா எதோ சாப்ட போட்டா சாப்ட்டு போயிரு
உம் பசி வந்தா கத்து ஓ அதுவா வரு வேணுனா வரு சாப்ட்டுட்டு போயிடு
ஆமா பால் ஊத்து வச்சா பால்ல குடிச்சிட்டு போயிடு அழகா பால குச்சிட்டு கேக்கு அப்ப இங்க தங்கு அப்ப திடீர்னு பாத்தா குட்டிக்கு இங்கதா போட்டுச்சு பாத்ரூம்குதா அஞ்சு குட்டி போட்டுச்சு
ம் அதா நா அது தொலையல்ல
அது ஒரு ஏழு நாளைக்கு மாத்திட்டே இருக்கு ஸ்டர் மாத்தி மாத்தி தோ இங்கதா கொண்டு போ விசயம் தெர்ல இதுவரைக்கு அந்த பூன வரவே இல்ல ஏழு நாலு குட்டி போட்டுச்சு எது அது வரவே இலது
கூப்டா வரவே பெரிய பூனை வரவேலியே சுத்த
ஆ வரல இப்ப வரல என்னனு தெர்ல ரெண்டு பேரு வரவேல
அப்ப மீதி இருக்கவங்களா கூப்ட்டு போனீங்களா
இல்லல்ல எங்கதா தூக்கிட்டு போ சொல்ற
ஹலோ கூட்டிட்டு போய்ருச்சா என்ன குட்டியு போட்டு கூட்டிட்டு போயிருக்கோ கூட்டி போட்டு கூட்டிட்டு
ஆமா ஏழு நாளைக்குல்லா மாத்திட்டே இருக்குமா
ஆமா ஆமா ஆமா ஆமா வாயில வச்சுக்கிட்டு ஓடும் எங்க வீட்டு்லலா வந்து பாத்தீங்கன்னா பூனைங்க பட்டால தா பெருசு இப்படி பாத்தா நம்ம கண்ல கூட படக்கூடாதுனு எங்கன்னா இடுக்கல்ல எத்துனுபோ வைக்கு அந்த பூன குட்டிய
ஆ
ம் அப்டி பயப்படு அந்த பூண கூட்டிய வாயில வச்சு அப்டி எத்துன்னு போயிட்டு சேஃபா வைக்கு எதுனா ஒரு எடத்துல ஒரு வாட்டி கண்டுபுடிச்சே கிச்சனுக்கு அடிய்ல வச்சு இருந்தது எனக்கு ஒரு பய பூனனா பூரிடு சொல்ட்டு ஒரு பயோ ஏய் வரியா வரலியா கால் மேலயே அடிப்பன்னே அப்புறோ என்னா பண்ச்சு எனக்கு பயந்துனு நா அந்த பக்க போன கேப்ல அந்த குட்டிய தூக்கின்னு வாயில கவ்வின்னு வேற எங்கயோ வைக்கத்துக்கு ஓடுச்சு
நம்ம எத்துட்டு போ கொஞ்ச இதா இருந்துச்சுா அதுக்கு தெஞ்சிட சரி உங்க பாத்துக்க மாட்டாங்க நங்க போய்ருவோ போய்ரு
உம் ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிதுங்க எடனேத்து ஓடிடுது ஒரு கத்துக்கத்தனா ஒடனே ஏடுத்துனு ஓடிட்டாங்க
பயம் வந்துங்க அது குட்டிக்கு பா ஆபத்து வந்து தூக்கிட்டு
போறங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடிடுருது ம் வாயிலயே வச்சு சப்பு ச சார் டைம் மு முடிவடைந்தது நம்ம இன்னொரு மறுத்தாள்ல நம்ம பேசலா
ஆ ஓகே
ஓகே சா நன்றி சார்